ஆஹ் சொல்லுங்க
ஆ
என்ன பேசிட்டே இருக்கும் போது டைம் ஆயிச்சு சு நா தான் போயிட்டே அப்புறோ
ஆஹ் அதான் டைம்யிச்சு போயிட்டீங்கல்ல அதுக்கப்புறோ நா தா இப்ப கால் பண்றேன் இப்ப எப்டி பிஸியா இருக்கீங்களா
இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சோம் வேலையா போயிட்டே பையன் கூப்பிட்டான்ட்டு அவனுக்கு கொஞ்சோ பிஸ்கட் திங்கறதுக்கு எதனா குடுத்துட்டு விட்டு வந்திருக்கேன் இப்பதா
சேரி சேரி சேரி என்ன பண்ணிட்டு இருக்கான் பையன்
பையன் இப்போ பக்கத்து வீட்டுல போயிட்டான் அந்தப்போ ஒரு பாப்பா வரும் பக்கத்து வீட்டு்ல
உம் உம் உம் அதுக்காக போயிருக்காங்களா விளையாறத்
அவுங்க கூட போயிருக்கா வெளாட்றதுக்கு உம் உம் ஆஹ் வன்டாங்க வன்டாங்க
ஆஹ் அப்றோ அக்கா உம் எல்லாரு வீட்டுலதா இரு க்காங்க அவர் மட்டும் போயிருக்காங்க பசங்க மட் டான் ஹோம் ஒர்க்ஸ் ல்லா முடிச்சிட்ருக்காங்க
உம் உம்
அப்றோ எப்டி போது
போகுது நல்லாதா உங்களுக்கு எப்டி போகுது
ஆஹ் நல்லா போகுது
இப்ப கொஞ்ச பரவால்லையா உங்களுக்கு மைண்ட்டெல்லா
மைண்டா ஆஹ் கரெக்டா தா இருக்கு கொஞ்ச நேரம் அப்டி இருக்கு மாறி மாறி வரு சொல்ல வேணாமா வீட்லருக்கவுங்களுக்கு அப்டிதா இருக் கோல்ல
இருக்கூ தா சும்மா கோயிலுக்கு எங்கன்னா போயிட்டுகீட்டு வாங்க பஸ் பக்கத்துல பார்க்கு இதெல்லா பசங்கள கூட்டு போங்க நே து ஏ பையன அந்த மாரி தா பார்க் கூட்டு போயிட்டு வந்தே எனக்கு கொஞ்சொ ரிலீஃபாருந்துது
அ ஆ ஆ
பிஸி ஷெட்யுல்ல ஒன்னூ பண்ண முடியமாட்டிங்குது சேரின்ட்டு ஒரு கடைக்கு போயி ஜூஸ் குட்ச்சிட்டு வந்தோ அப்டியே வர வழியில பார்க் போயிட்டு கொஞ் நேரோ விளாடிட்டு எங்க ஹஸ்பண்ட் இருந்தாருனா கொஞ்ச ஈஸ் யாருக்கூ அவரூ அங்கருந்து வேலைக்கு போறதுனால ஹ தனியாதா ஹேண்ட்ல் பண்றதாருக்கு எனக்கூ ஒர் ஒரு நேரோ அப்டிதாருக்கூ என்னடா இது அப்டின்ட்டு
ஆனா இங் ஆமாமா கரெட்டுதா எனக்கு அந்த ப்ரச்னையூ இல்ல அத்னால என் கொஞ்ச நாளா ஸ் கூல்ல லீவ் விட்ருந்தாங் லா அப்பத்துலேந்தே கொஞ்சயோ அவங்கள பாத் பாத்து ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டியதாருக்கு
அதென்னவோ கரெட்டு தா கொஞ்ச நேரோ நொய் நொய் நொயின் ருந்தாலூ எனக்குமே அப்படியே டென்ஷனாவூ போட்டு சமடி அடிச்சிருவே ஏ பையன வேற அழுவுறா எதுக்கு அழுவுறானே தெரில ஆனா அழுவுவா அந்த மாரி நம்ம ஒர் ஒர் ஒரு லெவலுக்கு மேல எப்டி சொல்றது நம்மளீ நம்மளுக்கே தெரியாம அது அப்டியே ஏறிடூ தலைக்கு கோவோ
ஆமா ஆமாமா து எப்டி நம்மள வளத்தாங்க அப் டிலா யோசிக்க வேண்டியதாருக்கு நம்மளூ அப் அப்படிதான் இருந்திருப்போமோ
நம்ம வளர்க்க போதெல்லாம் அந்த அளவுக்கு இவ்ளவு இப்ப வளர்ந்திருக்க எப்படி அப்போ எப்படி சொல்றது சூழ்நிலை இப்ப இருக்கிற மாதிரி அப்போ இல்லல்ல தெருவுக்கு ரெண்டு மூணு வீடு தான் இருக்கும் பக்கத்துல கடைங்க இருக்காது என்ன ஏதுனே தெரியாது சும்மா அவங்க வாங்கி குடுக்குறதை தின்னுட்டு படுத்துன்னு இருப்போம் போன் இருக்காது ப்ச் இப்போ அவங்க ரொம்போ இப்போ எப்டி சொல்றது எல்லாமே கைக்குள்ளேயே இருக்கிறதுனால
ஆமா ஆமா ஆமா எல்லாமே அவங்களுக்கு
எல்லாம் வேணும் பக்கத்துல கடை இருக்கு இது வேணும் அப்படின்னு கடைக்கு போலாம் ஜூஸ் வாங்கிடலாம் ஐஸ்கிரீம் வாங்கிடலாம் அப்படி சொல்றான் என் பையன்
அதான் அதான் அப்பல்லாம் கேட்கவே பயப்படுவோம் இப்போ இப்ப இருக்க ஜென்ரேஷன் அப்படி இருக்காங்க
சரி அதான் நம்மளுக்கு பண்ண மாதிரியே இருக்க கூடாதுன்னு நினைச்சு கொஞ்சம் இது பண்ணாதா அது உங்களுக்கு ரொம்ப இதா ஆயிடுது இல்லைன்னும் போது அதை ஏத்துக்க மாட்டறோம் சரினு வாங்கி கொடுத்தா எப்படி கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் பன்னாலும் முடியல கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னால முடியல ஒரு நாளைக்கே ஒரு நூறு ரூபாய் அவனுக்கு திங்குறதுக்கு மட்டும்மா அச்சன என்ன பண்றது மத்த செலவுல்லாம் இருக்கு
ஆமா இருந்தலும் பசங்க கேட் வாங்கி கொடுக்காம இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்
ம்
உம் உம் அததான் இது பழம் அது மாதிரி கொடுங்க வாங்கி சாப்படுறதும் நல்லது சத்தானதா இருக்கும்
பழம் எல்லாம் இறங்க மாட்டேங்குது எப்பயாச்சும் தா சாப்பிடுரா
உம் உம் ம்
மத்த நே மத்தது நேரத்துல எல்லாம் அவனுக்கா தோணுச்சுனாதா
வெளில அதா அதா வெளியில வாங்கி கொடுக்கறத விட வீடலயே குடுத் தா அதுவும் நல்லதுதா ஜூஸ் எல்லாம் சொல்
நல்லதுதா நானும் போயிடுறேன்ல வேலைக்கு எங்க அம்மா தா எங்க அம்மா அவனையும் பாத்துட்டு கலப்பிட்டு எங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாதவர்
ஆ அ ஆ
எல்லத்தே ஹண்டல் பண்டு போறதகே கரெக்ட் இருக்கு இந்த மாதிரி எதனா இருந்தா டக்கன் போட்டு குடுத்து மாட்டப்ப டிபன் பாக்ஸ்ல
அதா கரெக்டாதா இல்ல இல்ல சூழ்நிலையும் அப்படிதா இருக்கு உம் காலைல எத்தன மணிக்கா ஆ சொல்லுங்க
அதா சின்ன பொண்ணு பொறக்கும் போது ஏதோ டிப்ரஷன் சொன்னீங்க என்ன ஆச்சு அப்புறம்
அதா டிப்ரஷன்ல இருந்த அதுவா அது அடுத்தடுத்து டக்கு டக்கு கொழந்தனால கொஞ்ச அந்த ஃபர்ஸ்ட்டூ பிரெக்னன்சி டிப்ரஷனே ஆமா போஸ்ட்பாட்டமே முடியாத டைம்ல ஸ்சி இன்நோன டாக்டர் ஆல்ரெடி சொன்னாங்கதான் இருந்தாலு நம்ம பிரெக்னன்சி பிளான் பண்ணி இல்ல அதுவாட்டமெடிக்கா இதுவானதால ஒ சரி அதுலேந்து மீண்டு வரணுனு சொல்ட்டு நறைய வீட்ல இருக்கப் புடிக்க மாட்டது அது நம்லுக்கு எதாச்சு ஒரு சாக்கு சொல்லிட்டு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் சும்மா எதுக்கு எடுத்தாலும் அது மாதிரி எனக் கீப் தெரியுது ஆனா வெளியில போனும் எப்டியாது
ஏன் வெளிய போனும்
வீட்ல இருக்குன்னா கொஞ் கொஞ்ச ஒரு மாதிரி இப்போ இல்ல அப்போ அப்போ நடந்தது
ஓ பிரக்னச்
பிரெக்னன்சி டைம் இல்ல அப்ப வந்து குழந்தலா பொறந்து ஒரு ஃவைவ் சிக்ஸ் மந்த்ஸ்ஸு நல்லா இருக்க கொழந்தயெ பால் குடிக்குமா அது மாதிரி ஆனா எனக்கு அப்டி ஃபீல் ஆனுச்சி என்னன் எனக்கு தெரியும்ல சொரக்குறது அதெல்லாம் இ குடிச்சாதானே இன்னொரு சைடு இது ஆகும் ஆனா அது மாதிரி ஆக ங்க மாட்டது நைட் ஆனா தூங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவ வந்து அஹ் கை சப்புவா அதனால பசி எடுத்தாலும் அவ வந்து அத அத கை சப்பிட்டு தூங்கிடுவா
ஆனா நறைய கொழந்தைங்க எம் பையனுமே அப்படிதான் பால் குடிக்கவே மாட்டான் கொழந்தையா இருக்கும் போது ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நானா அவ வ ரொம்ப பசிச்சாதான் மட்டும்தான் பாலுக்குனு அவன் அழுதுத சரித்திரமே இல்ல கொழந்த ரொம்ப கொழந்தையா இருக்கும்போது நான தான் வற்புறுத்தி குடிப்பேன் குடுப்பேன் ஆஹஹா அப்ப கூட அவன் ஏத்துக்கவே மாட் வேஸ்ட்டாதான் போச்சு இப்ப யல்லாரும் இது இல்லலைன்னு நறைய பேர் வருத்த படுறாங்க எனக்கு அப்படியே வேஸ்டாதா போச்சு
எனக்கு வந்து என் பர்ஸ்ட் பையன் நல்லா குடிப் ப்பா நானே தா ஒரு வயசே நிறுத்திட்டேன் எனக்கு அது வேற ஒரு கில்ட்டி நம்மளாலதானே அவனுக்கு இதுவாய் செர் சரிய அப்படின்னு சொல்லிட்டு நான் உம் இந்த செகண்டு் குழந்த இல்லாம இருந்துருந்துருந் நா இப்ப அவன் நல்லா இருந்திருப்பான் ஒன்னும் ஹெல்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு வருத்தம்
ம் ம் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் எவ்வளவு மந்த் கேப்பு
ம் ஃபர்ஸ்ட் ஆ எயிட் ஒன் இயர் எயிட் மந்த்ஸு
ஓ அதுன நார்மல் தானங்க இப்பல்லாம் என்னங்க ஒர ஒரு ஒரு வயசு
அதா பொறந்த நாளுக்குள்ளவே வந் அம் எயிட் மந்த்திருக்கும் எய்ட் ஆ நைன் மந்த்த்திருக்கும்போதா அவனுக்கு
ஓ அவனுக் எய்ட் மந்த்திருக்கும்போது அடுத்த கொழந்த பிரெக்னென்ட் ஆய்ட்டிங்ளா சேரி சேரி நீங்க தா கொஞ்ச சேஃபா இருந்திருக்கணு அப்புற அதனால ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸாயிட் ஷா
ஆமா ஸ்ட்ரெஸ் அய் இ சைக்காட்டிஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போனா அங்க வந்து அவுங்க ம் அது டூ டைம்ஸ் வந்து நானே அதுக்கு கையெல்லா இது பண்ற மாதிரி அப்புற எங் மாடிலருந்து குதிக்கிற மாதிரில்லா பண்ண
புரியல புரியல என்னாச்சு கையா
ஆமா ம் ம் கத்தி வச்சு
ஓ அதெல்லா பேச கூடாது
ஆ ஆ ஆ அது மாதிரி ரெண்டு வாட்டி அவு ஆஹ் எ ஹஸ்பண்ட வந்து பயமுருத்து ஆமா ஆமா ஆம் வாமா வேறக்காட் போயிட்ச்சு அதுக்கப்பற அம்மாதா சொல்லி கூட்டிட் போ சொன்னாங்க
சேர் சேரி நீங்க போய் அப்போ மாசத்துக்கு கொஞ்ச நாள் போய் உங்க அம்மா வீட்ல இருந்திருக்கலால அப்ப தெரிஞ்சிருக்காது இங்க எல்லாமே நம்பதா நம்ப நம்பளே பாத்துக்கணுனும் போது கொஞ்ச கடுப்பாதாருக்கு
இல்ல அப்பருந்த சுச்சுவேஷன் அம்மா வந்து ஹைதராபாட்ல இருந்தாங் எனக்காக இங்க வந்திருந்தாங்க
சேரி சேரி நீங்க தா ஹைதராபாத் போயிட்ருக்கணுன்ற நானு
பொறந்த கொழந்தை எப்டி கூப்ட்டு போறதுன்னு
ம் ம்
ம் கண்டிப்பா ஃபஸ்ட்டு பேபி இருந்துச்சு
ஆஅ எனக்குமே கொஞ்ச இதாதா ஆகும் பட் தனா எப்டி சொல்றது அப்பற நம்ள நம்மளே இது பண்ணிக்க வேண்டிதா கன்சோல் பண்ண வேண்டிதா
ஆமா ஆமா அது மாரிதா எனக் ஃபஸ்ட்டு பிரெக்னென்சி அந்த மாதிரி இல்லவேல்ல அதுனாலதா செக்கென்ட் பிரெக்னென்சியு அப்டி போய்ருன் சொல்லிட்டு ஜாலியாருந்த ஏனா அந்த கொரோனா டைம்ன்றதால எல்லாரு விட் இருந்தாங்க அப்ப எனக்கு பாத் கவலையும் இல்ல பசிக்கும் போது பால் குடுத்துட்டு அவங்ககிட்யே குடுத்துறது அது மாதிரி இருந்து ஜாலியா இரு இருச்சு சகேண்ட் ப்ரக்ன்ஸி டோட் டல்ல வேற நார்மல் அப்போ இப்போ லாஸ்ட் ப்ரக்ன்ஸி வந்து சிஜேரியன் அது ரொம்ப ஸ்ட்ர சாயி அத தெரியும் இல்ல பாடி ஷேமிங் அதெல்லாமே
ஓ அதெல்லாம் நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க
ஹ ஹ ம்
சரி ஓகே எல்லாத்தையும் பாருங்க
ஓகே ஓ
பேலன்ஸ் பண்ணுங்க லைஃப அப்புறம் நம்ம கண்டினியூ பண்லாம்
ஆஹ் சரிங்க தோழி ஓகே அஹ் தேங்க்யூ பாய் உம்